அன்னா வணக்கம் எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
என்ன பண்றீங்க
சும்மாதான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
சும்மாதான் இருக்கேன்
சேரி சேரி அப் அப்பறம் வேற என்ன எல்லாரும் தூங்கிட்டாங்களா உங்க வீட்ல
எல்லாரு தூங்கிட்டாங்க
ம் செரி செரி உங்க வீட்டு வீடல நீங்க வந்து ஏதாவது சாப்பாடுல்லா சமைச்சு குடுக்குறங்களா வெளிய இல்ல மதியானம் வந்து சாப்புட்டுப்பாங்களா உங்க வீட்ல
இல்ல மத்யானோ வந்து சாப்ட்ருவாங்க
செரி செரி எங்க வீட்ல ஆனா வந்து நாங்க அஞ்சு அஞ்சர மணிக்கு அந்த மாரி எந்திரிச்சோனா காலையில காலையில வந்து டி ஆ காலை உணவூ மதிய உணவூ சேத்தே சமைச்சிருவோ ஏனா எங்க வீட்ல வந்து எல்லாரூ ச எங்க மாமனார் ஆகட்டூ ஆமா சாப்பாடு கொண்டு போயிருவாங்களா அதனால அப்டிதா செஞ்சிருவோ லீவு இப்ப நமக்கு லீவுனாலுமே நம்ம வந்து ஞாயித்துக்கெழம மட்டுந்தா நம்ம தூங்க முடியூ மத்த நாள்லல்லா வந்து எப்டினாலுமே இப்ப ப நாளைக்கு லீவு அதனால ஒன்னூ ப்ரச்சன இல்ல ஆ ஆனா மத்த நாள்லலா வந்து நம்ம எப்டினாலுமே அஞ்சர மணிக்கு எந்திரிக்கிறது எந்திரிக்கிறதுதா எந்திரிச்சு வேலைய ஆனா என்னன்னா அந்த அஞ்சர மணிக்கு எந்திரிச்சு வேல பா்கறனால அந்த ஒம்போது மணிக்குல்லா வேலையெல்லா முடிஞ்சிடூ எந்த வேலையூ அதுக்கு மேல இருக் காது அந்தளவுக்கு முடிஞ்சே போயிரூ அந்தளவுக்கு முடிஞ்சிடூ இதுவே இந்த ஞாயித்துக்கெழமையா இருந்துச்சுன்னா ரொம்போ கடுப்பாருக்கூ ஏனா நம்ம எந்திரிக்கதே லேட்டா பத்து மணிக்குதா எந்திரிப்போ அதுக்கு மேல எல்லாத்தையூ செஞ்சு ஆ சாப்புட்டு அதா ஒர் நாள் ஃபுல்லா வேல இருக்க மாரியே இருக்கூ ஞாயித்துக்கெழம மட்டூ அதென்னமோ இருங்க ஞாயித்து கெழமலதா போயிட்டு ஏதாவ்து கறி எடுத்துட்டு வரது அந்த மாரிலா பண்ணுவோல்ல அதனால அது அப்டியே ஸ்லோவாவே போவூ அந்த ஞாயித்துக்கெழமையூ உங்க வீட்ல எப்டி நீங்க வந்து ஞாயிற்றுக்கெழம வந்து கறி நீங்க எப்ப எப்ப நெனைச்சாலு கறி எடுத்துப்பீங்கல்ல
காம
ஓ செரி செரி
ரெண்டுல ஏதா ஒரு நாள்
செரி செரி
ஓ நாங்க வந்து மத்தியானோ அவுங்க வந்து சாப்ட்றதுனால எல்லாமே வெதுவாதான்னே வெப்போ
ஆனா நீங்க முஸ்லீம்ன்றனால நெறைய பேரு நான்வெஜ் இல்லாம சாப்டவே மாட்டாங்க அப்டில்லா சொல்லுவாங்க அதெல்லா ஒன்னு இல்லையா
நாங்க்குள்ளவே வாரத்துல யாரு ஆறு நாளுமே மீன் கொழம்புதா ஒரு நாள் மட்டூ சிக்கன் மட்னன் பீப் அந்த மாரி இருக்கூ
செரி செரி செரி
நீங்க காய்கறி தானா ஃபுல்லூ
அதுதா நாங்க என்னன்னா நாங்க வந்து ஃபஸ்ட் சண்டே ஆ ஞாயித் சனிக்கெழம மட்டுந்தா வந்து சமைப்பே அப்டின்னு சொல்லி வச்சே அதுக்கப்றோ பாத்தா இந்த புதன் கெழமையூ செரி புதன் நாள் ஏனா ஏழு நாளூ சாப்டாம எங்க மாமனார்லா வந் து டெய்லியுமே ஆ நான்வெஜ் குடுத்தாலூ சாப்டுற ஆளு ஒரு துண்டு கருவாடாவ்து வறுத்து குடுத்துர்ணூ அந்த மாரி ஆளா அதனால செரி பாவமாருந்துச்சு செரி புதன்கிழமையு வாங்கிட்டு வாங்க புதன்கிழமையு செஞ்சு தரே அப்டின் சொல் டு கொஞ்ச அப்டியே இது பண்ணி அப்புற நா வேற ஏதாச்சு இந்த ஏதாவது பேடே அப்புற இந்த ஏதாவது வந்ததுன்னா அப்போல்லா வந்து பிரியாணி அந்த மாதிரிலா செய்வோ மத்தபடி ஆமா ஸ்பெஷல் டே ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போல்லா வந்து ஏதவது து பிரியாணியோ இல்ல யாருக்கு என்ன புடிக்குமோ அத செஞ்சு தருவோ மத்தபடி வந்து ய யாரன்னா வந்து யாராச்சு வந்தாங்கன்னா மீன் கொழம்பு அந்த மாதிரிலா வப்போ அவுங்களுக்கு புடிச்ச மாதிரி செய்யணு அப்படின்றதுக்கா ஹே எல்லா சமையலு சமைப்பே எல்லாமே வந்து நல்லாவே கத்துக்கிட்டே எங்க மாமியார் வந்து எங்க மீ மாமியா வந்து மீன் கொழம்பு வைக்கிறதுல வந்து பெரிய ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஏனா என்னனா எங்க வீட்ல ஆக்சுவலா எங்க வீட்ல வந்து நாங்க ஃபுல்லாவே வந்து தேங்கா அரைச்சி ஊத்திக்கலாம் நம்ப அந்த மாரிதா ஏன்னா நாங்க வந்து கேரளான்றதுனால அந்த மாதிரி சமையல் தா ரொம்ப வந் எடுத்துப்போ ரொம்ப செய்வோமோ அதா செய்வோ ஆனா இங்கே வந்து டோ ஃபுல்லாவே ஆ எல்லாமே புதுசாருந்துச்சு என்னனா இவுங்க வந்து கார கொழம்பு மாதிரி மீன் கொழம்பு மொத மொதல்ல நா மீன் கொழம்பு பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச் என்ன கார கொழம்புல மீன் போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறோ அதுதா மீன் கொழம்பு
செல மீனுக்கு வந்து வருத்தரச்சு தா வைக்கிறது
நாங்களா வரத்தரச்சுதா கொழம்பே வெப்போ சில கொழம்ப நாங்க சாம்பாருக்கு கூட சில நேரங்கள்ல வந்து வறத்து அந்த மீ ஆ இத வந்து தேங்கா வறுத்துதா அரச்சு வப்பே ஆனா இங்க வந்து அப்படி கெடையாது ஆமா
இல்ல சாம்பார்க்கு அப்படி வச்சு பழக்க இல்ல
ஆ எங்க ஊர்லலா அப்படிதா வப்பாங்க ஆனா இங்கெல்லா அப்படிெல்லா கெடையாது சாம்பார் வந்து சாம்பாரா இருந்தா மட்டு தா சாப்டுவாங்க நீங்க
சாம்பாருக்கு நாங்க பருப்பு மழ காய்கறி என்ன என்ன இருக்கா இதெல்லா போடுவோ உங்க இப்படிந்தா சொல்ல வரேன்னு தெரி அது எப்படி வப்பீங்க வறுத்தரச்சி சாம்பாரு
வறுத்தரச்சுன்னா பெருசா இல்ல நம்ம வந்து அந்த மெளகு சீரகோ அப்புற வந்து ஆ வரணத்த அரைக்கிறதுன்னா இங்க வந்து மெளகு சீரக எல்லா போடுவாங்க இதுல நாங்க என்ன பண்ணுவோனா வெறும்னே அந்த தேங் ங்காய எல்லா லைட்டா அந்த தேங்காவ வந்து வறுத்துட்டு அது பொண் நிறமா ஆகுதுல அப்ப வந்து அத அரச்சு அப்படியே அதுல போட்டுருவோ லாஸ்ட்டா பைனல் டச்சுக்கு அவ்ளதா அத்தோட வந்து அந்த பெரு ஆ வெறும்னே அ சாம்பார் மொளகாத்தூள்லா போட மாட்டாங்க வெறும்னே வெறும் மிளகாத்தூள் மட்டுதா போடுவாங்க வேற எதுமே போட மாட்டாங்க சாம்பார்ல அவ்ளோ சூப்பரா இருக்கு அந்த சாம்பார் எங்க ஊர்ல வைக்கிறதெல்லாம் அப்படிதான் வைப்பாங்க ஆனா இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டு சாம்பார் பொடி எல்லாமே போட்டு தான் வைப்பாங்க இங்க எங்க வீட்டுல உம் அதுதான் அதே மாரி சாம்பார் பொடிய வந்து நம்ம உம் சாம்பார் பொடி அப்படி போட்டு பண்றத விட அ இன்ஸ்டன்டா நம்ம வந்து சாம்பார் செஞ் சு வரத்துட்டு அது வந்து பொடிச்சு போடுறது வந்து இன்னு டேஸ்ட்டா இருக்கு சாம்பார் அது மு ம நம்ம கல்யாண வீட்லெல்லா சாம்பார் வெப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அந்த சாம்பார் அது ஒரு டிஃப்ரெண்டான
மாரி அந்த பொடி எடுத்து வெக்கிறது நல்லாருக்கு
ஆ அதுவு சூப்பரா இருக்கு ஆமா
முன்னு முன்னாடி காலத்துலதா நல்லா அம்மில எல்லா அரச்சு வெச்சாங்க
இப்பலா யாருமே அம்மில அரைக்கறதே கெடையா எங்க வீட்ல அம்மிலா இருக்கு எங்க மாமியாரோட
எங்க வீட்லய் எங்க வீட்லயு இருக்கு
ஆனா எங்க வா சொல்லுவாங்க எங்க மாமியாரு அந்த மிளகு ரசங் கூட அதுல வந்து தட்டி ச்சும்மா வச்சோனா அவ்ளோவு சூப்பரா இருக் ஓ அடின்னுவாங்க
ஆமா அப்ப அதல்லா ஆரோக்கியமா இருக்கு
ஆமா இது வந்து கிரைண்ட் பண்றனால ஒண்ணும் பெருசா இல்ல அதுல
கது டேஸ்டே மாறிட்டு ருசியே மாறிட்டு
அதுதா எப்டினாலு வந்து எங்க அததா ஞ்யா புதன்கழம வந்து செஞ்சிருவோ புதன்கழம வந்து மீனு காலைலியே அதுவு ஏழு மணிக்குலா வாய்ன்ட்டந்தாதா சமைக்க முடியு அதுக்கு முன்னாடியே எல்லாமே நானு வந்து வெ வெங்காயோ தக்காளிலா வ் ய வெட்டி வெக் கிறது அதெல்லாம் பண்ணிட்டு அம் தாளிக்க ஆரம்ச்சிருவே கரக்டா கறி வந்தொட்னே அத அப்டே கழுவிட்டு அத போட்டோன்னா அப்பறோ ஒரு பத்து நிம்ஷோத்துல களம்பிருவாங்க அவுங்க எட்டு மணிக்கலாங் களம்பிருவாங்க வீட்லிந்து எல்லாருமே அதனால அதுக்கேத்த மாரி செய்ணு அப்டின்டதுக்காஹ அப்டி செஞ்சாச்சு அப்பறோ எங்க வீட்ல வந்து நாங்க எல்லாருமே வந்து இந்த இனிப்பு தா ரொம்போ விரும்புவோ காரோ அவ்ளவா எங்களுக்கு ஒடம்பு சுத்தமா புடிக்காது சேரவு சேராது ஒடம்புக்கு அனால நாங்கக் காரமே சாட மாட்டோ ரொம்ப இனிப்பு தா அதிகமா இனிப் சாப்டுவோ அந்த மாரி கேஸ் இ திடீர்னு எப்ப தோன்னாலு கேசரி செஞ்சுருவோ அதுகப்பறோ ஏதாச்சு இந்த இதுல்லா இருக்ல இந்த உருண்டல்லா செய்வாங்கல்ல அதெனது கேழ்வரகு உருண்டல்லா செய்வாங்கல்ல வெள்ளு கேழ்வரகுலா வறுத்து ஆ வே வேர் கடல ஆமா எல்லுருண்ட ஆ கரெக்ட்டு எல்லுருண்ட அது செய்வாங்க எதோ ஒண்ணு எதோ ஒண்ணு ஸ்வீட்டா சாப்பட்ணும் போலயே இருக்குமா அதனால எதா செய்வாங்க அப்பறொ இந்த மைதால வந்து மைதா ரவைய ஊற வச்சு ஆ போண்டா மாதிரி சொடுவாங்க அதுவு சூப்பரா இருக்கு அ சக்கர எல்லா போட் அதுவு நல்லாருக்கு அந்த மாதிரிலா நாங்க மோஸ்ட்லீ ஸ்வீட்டு வந்து அதிகமா சாப்டுவோ அதனால அப்பறோ நனச் ச்சா எப்பயாது குலாப் ஜாமுன் செய்வேன் எ பசங்களுக் க்லாம் பெறந்த நாள்லா வந்துச்சுன்னா அதுகங்களுக் குலாப் ஜாமுன் தா புடிக்கும் அதனால குலாப் ஜாமுன் செஞ்சிருவேன் அந்த மாதிரி ஏதாச் ச்சு ஸ்வீட் ரொம்பா எங்க வீட்ல எல்லாருமேப் பிரியப்படுவாங்க அதனால அத செஞ்சிருவோம் அப்ப அத் அதும் ஒருப் துளி காரம் வந்து சேந்தாலும் புடிக்காது அதான் ஒரு துளி காரம் வந்தாலும் யாருக்கும் ஒத்துக்காது அதனால வந்து காரமே அதிகமா சேத்துக்கறதே கடையாது ஏ அ எந்த கொழம்புலையுமே காரம் சேத்து டோனா அவ்ளோதா அன்னைக்கி காய்ச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பச்சிருவாங்க எல்லாரும் ம் ம் ம் ம் ம் சரி
ஒன் சேந்து கலகட்
சேரி சேரி
நாங்க கொஞ்சோ காரம் வந்து கூட்டி தா போட்றோம் அப்பதா எங்களுக் சாப்பாடு யா
சரி சரி சரி அதான் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சாப்டுவாங்க ஆ எங்க வீட்ல அப்புடிதா உப்பு கம்மியா எங்க மாமனருக்குல்லா உப்பு கொஞ்சோ கூட கொஞ்ச கூட பெயிடுச்சுனா குட சாப்டே மாட்டாரு அப்டியே வெச்சுட்டு பொய்ருவாரு அதனால பாத்து பாத்து உப்பு கம்மியா தா போடுவனே ஏகானா எங் வீட்டுக்காரர் என்னா சொல்லுவாருனா என்னா உப்பே இல்ல அப்டினுவாரு வேணுனா உப்பு போட்டுக்கோங்க நா வந்து அவுரு வந்து உப்ரி பு கம்மியா போட சொல்றாரு நா அதிகமா போட்டு அவர்ட்ட என்னால திட்டு வாங்க முடியாது நீங்க வேணா உப்ப போட்டு கோங்க உப்பு போட்டு சாப்டுங்க உப்பு அதிகமா போனாதானே பிரச்சன உப்பு கம்மியா போட்டோனா போட்டு சாப்ட்டுக்கோங்க அவ்ளதா அப்டின்றுவே ஏனா நம்ம நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு அவரு அட்ஜஸ்ட் பண்ணுனு தலயெழுத்து இல்லல அதனால நானு ஒரு சில விஷயலா அவுருக்கு புடிச்ச மாதிரி அவுருக்கு ஏத்த மாரி தா செய்வே அவுருக்கு புடிக் எனக்கு புடிக்காத விஷயோ அவுரு பண்ணார்னா மட்டு தா எதாது கேப்னே தவர ஆமா மத்தபடி அப்பா அப்பாவாதா பாப்பே அதெல்லா வந்து உட்டு தரமாடே என்னா வலியோ
நல்ல குடும்ப கெடச்சிருக்குனு சொல்லுங்க
ஒங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷ நெறைய விஷ் பகிர்ந்து கிட்டீங்க ரொம்ப நன்றி
ஆஹ் சரி ரொம்ப நன்றி சரியா
ம் உம்